ஆ வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கே சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே சேரி ஆ சாப் ட்டாச்சி நா வந்து எப்டின்னா காலைல ரொம்ப எடுக்க மாட்டே ஏனா வெயிட் ஒபிசிட்டி வெயிட் கம்மி பண்ணனு கொஞ்ச வெயிட் லாஸ் அது வந்து ஃபீவரா இருக்கே அதெல்லா ரொம்ப எடுக்க மாட்டே காலைல கொஞ்சமா ப்ரோட்டீன் ஃபைபர் அது மட்டு எடுத்துக்கிட்டு அது ஃபுட்டா எடுத்துக்கிடுவே ரெண்டு மூண் முட்ட குக்கும்பர் வெச்சுக்கிடுவே அப்டிதா கொஞ்சோ ஒரே ஒரு இட்லி தா
சூப்பர்
ஆமாமாமா
ஒரு இட்லி சாப்டுறீங்க சிஸ் அ சிஸ்டர் ஒரு இட்லி மட்டு சாப்பறீங்ளே பசிக்காதா உங்களுக்கு
தண்ணி நெறையா எடுத்துக்கிடுவே பசிக்கும் போது வந்து குக்கும்பரு சாப்பிட்டுக்கிடுவே அதுக்கப்றோ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பட்ணு அப்படிங்கற பட்சத்துல கானோ சொல்லுவாங்க கொள்ளு அது ஆ அது வறுத்து நா மோஸ்ட்லி நா ஸ்நாக்ஸ் எடுக்க மாட்டே ப்ரோ ஸ்நாக்ஸே ட்டே இந்த கொல்லு வந்து நெறையா வறுத்து வெச்சுக்கிடுவே அது பசிக் அ பசி எதுக்கும் போது கொஞ்ச வாயில அள்ளி போட்டு நல்லா மென்னி சாப்ட்டு தண்ணி குடுச்சிருவே அப்ப பசி அமர்ந்திரு
வாவ் சூப்பர் சிஸ்டர் அ
கண்டிப்பா ஏனா வெயிட் லாஸ் ஸ்பீட்ல வந்து கண்டிப்பா ஒரு ஃபாட்டி ஃபாட்டி பக்கத்துல வர போகுதுன்னா அத நம்ம என்ன பண்ணணு அந்த ஃபடிக்குள்ள குறைச்சே ஆகணு ஒரு ஃபை அதுதா என்னுடைய இது நா சொல்லிட்டே இருப்பே ஏ ஃபட்டி பக்கத்துல வரப்போகுது அதுக்குள்ள குறைச்சு முடிக் னு அப்டின்னு சொல்லிட்டு ஃபட்டிலா சொல்றாங்க ஃபட்டிக்கு அப்பற வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகாது அந்த மாதிரல்லா சொல்லும் போது கொஞ்சோ பயமா இருக்கா ஆ அதனால இந்த மாரி தா இப்போ இ நீங்க சொல்ல போனா என்னென்னா நா நெறையா வேல பாத்துருக்கே தேவ்ஸ் சு ஜென்ஸ்ச விடுங்க ஆனால் லேடிஸ் குண்டா குண்டா இருக்கிறவங்க நெறைய வேர் பாத்துருக்கனா எல்லாருமே சொல்றதுதா அவங்க குண்டா இருக்கனால கால்வலி அவங்களால நடக்க முடியல ஒரு எடத்துல தரையில உக்காந்து எந்தரிக்க முடியல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா நா நெறையா பாத்திருக்கே நம்ம அந்த அளவு இல்ல இருந்தாலு நம்ம நம்ம அந்த மாதிரி ஆயிரக் கூடாது அந்த ஒரு இதுல எனக்கு வந்து கரெக்டா இருப்பே ஏனா வந்து நம்மதா எல்லாமே ஒரு ஃபேமில்னு சொன்னா நம்மதா எல்லாமே அப்டித்தான லேடிஸ்தா முதுகு எலும்பு ஆ அவுங்களுக்கு ஒரு பிரச்சன உக்காந்து எந்திரிக்க முடியல அவங்களால முடியலைன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலி வந்து சர் சர்வே ஆக முடியாது அதனால ஆ நம்ம ஃபிட்னஸ் எ எப்டி சாப்ணு எப்டி ஃபிட்டாக இருக்கணு வெயிட்லாஸ் எப்டி பண்ணணு அ எப்டி வெயிட் லாஸ் பண்ணனு மெய்னா அத பத்தி நா உங்களுக்கு தெரியுமா ஏதாது இருக்க சொல்லுங்க ம்
வெயிட் லாஸ் பத்தி எனக்கு கேட்டீங்கன்னா சிஸ்டர் நா எனக்கு நா வந்து சில்ம்மா இருக் ப்ளஸ் அதனால வந்துட்டு எனக்கு எதுன்னு தெர்ல பட் நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால ஒரே எடத்துல உக்காந்துருப்பே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா எடுத்துக்கிற ஃபுட்டு் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவையில்லாத கொழுப்பெல்லா சேரும்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா லைக் அப்டி சொல்ற சில்ம்மா இருந்தாலு சிலருக்கு வயிற ஓ தொப்பையா இருக்கு பாருங்க சோ அந்த மாதிரி பட்சத்துல நா வந்துட்டு என்ன ஒரு ஃபாலோ பண்ணு பாத்தீங்கன்னா இந்த சீரக தண்ணீன்றது நா வந்து ஃபாலோப் பண்ணே சிஸ்டர் அத நா யூடியூப் பாத்தா ஃபாலோ பண்ணே சோ எல்லாருக்கு எப்டி இருக்குன்னு தெரியல பட் நா அது வந்து சீரகன்றது நம்ம உணவு கூட எடுத்துக்கிறது தானே எந்த பிரச்சனையு வராதுன்ற மாரி மாத் மாரி மாரிதா எடுத்தே சோ எப்டின்னா சீரகத்த காலையில சுடு தண்ணில போட்டு நல்லா பில்டர் ப நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமா லைட்டாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதுக்கப்பற ஏதாவது ஒரு எல ஒரு புதினாவோ இல்லைனா இந்த துளசி ஏதாவது ரெண்டு எல போட்டுட்டு அத பில்டர் பண்ணிடுவே சிஸ்டர் கொஞ்சமா லைட்டா பில்டர் பண்ணி கொஞ்சமா குடிக்கும் போது மட்டு லைட்டா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஆ குடிச்சிட்டுருக்கே ஓரளக்கு பரவால்ல சிஸ்டர் சோ அந்த தேவயில்லாத கொழுப்புண்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்மி ஆகுற மாரி ஃபீல் பண்றே
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அதுதா அந்த லாக்டோனு அப்றோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்ததுக்கு அப் அப்றோ எல்லாரோட வெய்டுமே ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபைவ் கேஜியாட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ரோ நா உணந்திருக்கே நானுமே அதே அதேதா சேம் தா செரிங்ளா நீங்க சொல்ற மாரிதா நீங்க வந்து இந்த மாரி குடிப்பீங்கல்ல டிரீங்ஸ் குடுப்பீங்கள்ல நா எப்டி எடுப்பேனா ம் சீரகோ போது ரொம்ப எங்க அம்மா சொல்லு சீரகம் ரொம்ப எடுக்க கூடாது சீரக தண்ணி ரொம்ப எடுத்த நம்ம ஒடம்பு உள்ள தண்ணி எல்லா போயிரு எங்க ஹஸ்பண்ட் எதுமே ஒரு டூ டேஸ்க்கு மேல எடுக்க உட மாட்டாங்க கண்டினியூவா எடுக்காத ஃபுட்ல சேக்கிறல்ல அப்டிம்பாங்க நா என்ன பண்ணும்ன்னா காலேல எந்திச்சுதுக்கப் அப்றோ தண்ணி நல்லா குடுப்பே நம்ம மார் நார்மல் வாட்ரா இருந்தாலு ஹார் ஹாட் வாட்டர் நா நார்மல் வாட்டர் தா குடிப்பே எந்திச்ச ஒனே பஸ்டு பிரஷ் பண்ணிட்டு காலை கடங்கல்லா முடிச்சுட்டு தண்ணி நல்லா ஒரு செம்பு எடுத்துட்டு உக்காந்து குடிப்பே இப்ப வந்து தண்ணி வந்து எனக் ஒருத்தங்க ரெஃப்பர் பண்ணது தண்ணி நின்னுட்டு குடிக்க கூடாதா செரசுல அடிச்சுடு உக்காந்து குடிங்க அப்டின்னாங்க உக்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புற என்னுடை நடை பயிற்சிய ஸ்டார்ட் பண்ணிருவே ஸ்டாட் பண்ணது அப்றோ என்ன பண்ணுவேன்னா நம்ம பெரிய நெல்லிக்கா அப்டின்னு சொல்லுவோல ஆம்லா அ அந்த நெ அந்த நெல்லிக்கா ஒன்னு கொஞ்ச கருவப்புள்ள கருவப்புல அதுக்கப்புற கொஞ்ச கொத்தமல்லி மொளகு சீரகம் இதெல்லா நல்லா பிளெண் பண்ணிட்டு கொஞ்ச ஒரு ஸ்பூன் மோர் தயிர் விட்ருவே நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புற நல்ல ஃபில்டர் பண்ணுவே ஃபில்டர் பண்ணிட்டு காலேல அத குடிச்சுடுவேனா குடிச்சு முடிக்கு அப்புறம் பசி எனக்கு எடுக்காது இது குடிச்சாலே எனக்கு பசி எடுக்காது என்னா பசங்க ஸ் கூலுக்கு அனுப்பணு எப்டி நயின் நயின் ஓ கிளாக் போனதுக்கு அப்றோ நம்ம மத்த வேலைய பாத்துட்டு அவங்களுக்கு சமைச்சு குடுத்துட்டு நையன் தேட்டி ஆயிரு அப்போ அதுக்கப்புறோ எனக் பசிச்சா நா சொல்ற மாரி சொன்னல்ல ஒரு இட்லி அந்த மாரி எடுத்துக்கிடுவே அப்டினு முட் ட மட்டும் அவிச்சு சாப்டு அமைதியா இருந்துகுடுவே அது இன்னோனு சொல்ல போனா இப்டி ரெகுலரா ஒவ்வொரு டிரிங்ஸ் குடிக்கலா பஸ்டு என்னா சொன்னேன்னா ஆம்லா சொன்னே ரெண்டாது நாள் குக்கும்பர் சொன்னே குக்கும்பர் போடணு இதே மெத்தடு தா குக்கும்பர் போடணு அதுக்கப்புறம் நம்ம சோ தடியங்கான்னு சொல்லுவோ நீர்காய்
ம் ஆமா சிஸ்டர்
ஆ அது போடணு அதுக்கப்புறோ சொரக்கா இது வந்து ரொட்டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஒடம்புல உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க வாத நீர் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல ஆ அது ஆ அது வந்து நம்ம ஒடம்புல வந்து தங்காது இப்ப இருக்காது அதேவே மதியோ என்ன பண்ணுன்னா ரைஸ்சோட அளவ ரொம்ப கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நெறைய வெக்கணு
கண்டிப்பா
இந்த மாரி நெறைய அந்த நம்ம வந்து கிழங்கு வகைள இந்த உருளக் கிழங்கு அந்த மாரி வெயிட் போடுறதெல்லா சாப்ட கூடாது கிழங்கு வகைல நெறைய சாரி வெஜிடபிள்ஸ்ச நெறைய வச்சுட்டு ரைஸ்ச கொஞ்ச கம்மி பண்ணிறணு கம்மி பண்ணிட்டு அது கூட ஒரு குக்கும்பர் வச்சுக்கோங்க அதே சேலட் ஏதாது பண்ணிக்கோங்க நாங்க எப்போது பண்றது என்னன்னா வெந்தயம் முளைக்கட்டி எப்போதுமே வச்சுருப்போ வெந்தயமும் அந்த பா பாசிப்பருப்பா அது பச்ச கலர்ல இருக்கு ஆ ப பச்சப்பயிரு அதுவு நல்லா ம் ஆ மொல கட் டி நாங்க வந்து ஃப்ரிஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோ அது கொஞ்ச எடுத்து போட்டு வெங்காய தக்காளி லெமன் இத மட்டு விழுஞ்சிட்டு கொஞ்ச பெப்பர் மட்டு போட்டுட்டு அதுயு எடுத்துக்குவோ அப்டிங்கு போதுக்கு பேலன்ஸ்டா வந்துருமா
கண்டிப்பா
ம் நா எப்வுமே சாப்டது அப்றோ ஃப்ரூட் சாப்ட மாட்டே சாப்பறதுக்கு முன்னாடி தா சாப்புடுவே இப்புடி சாப்புட்டுட்டு நைட்டு என்ன பண்ணுவோன்னா பசிச்சா மட்டுதா சாப்புடுவே இல்லாட்ட நா சாப்புட மாட்டே பப்பாய எடுத்து கொடுப்போ டெய்லி எவ்ரிடே வந்து பப்பாய எடுத்துகுவே டாக்டர் ரெபர் பண்ணதே அதுதா வயிறு கிளின்ஆகனாலே போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகு அப்டிம்பாங்க டெய்லி பப்பாளி பசங்களுக்கு த்துக்குமே அப்புடிதா குடுப்பேன் காலேல தோசை இட்லீனா ஒரு தோசை ரெண்டு பீஸ் பப்பாளி அ சட்னி இப்புடி தா சாப்புடுவாக
சூப்பர் சிஸ்டர் கண்டிப்பா நீங்க சொன்னது எனக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா சிஸ்டர் நா கண்டிப்பா ஃபாலோ பண்றே நீங்க சொன்ன அ அந்த சாலட் மாரி ஆ நா ட்ரை பண்ணியிருக்கே சிஸ்டர் பட் வந்து ஸ்டாட்டிங்ல வந்துட்டு எனக்கு அது ஒரு மாரி புடிக்காத மாரி இருந்தது த்தே பட் போக போக அதுவே வந்து சரியாயிரு நீங்க சொன்ன மாரி அத சாப்டதே இன்னு பசியில்ல சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி காலையில வந்து ஒரு கேப் உள்ள ஒரு ஈவ்னிங் டைமோ ஒரு லெவன் ஓ கிளாக் ஒரு சேலட் சாப்ட்டோனா காலைல ஓரு ஸ்முத்தி சாப்புட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் சின்னதா ஒரு சேலேட் சாப்டும் போது ஆ அது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு சம் பசி அவ்ளோவா எடுக்கல கொஞ்ச ஒரு டூ அவர்ஸ் த்ரீ அவர்ஸ் வந்து நமக்கு பசி தாங்கற அளவுக்கு ஒரு ஸ்ரென்த் குடுக்குது எனக்கு ஸோ நீங்க சொன்னது எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி இன்னொன்னூ என்ன சொல்லணுனா நம்ம வந்து இந்த மாரி இந்த மாரி எடுக்கம்போம் போது வந்து நெறைய ஆயில் ஐட்டம் ஃப்ரை பண்ணறத வந்து சாப்புடக்கூடாது ஒன்னு ஷலோ ஃப்ரை மாரி பண்னணு ஷலோ ஃப்ரைனா என்னது தோசக்கல்ல ஒரு ஸ்பு ன் எண்ண ஊத்தி ஃப்ரை பண்ணுவாங்களா அந்த மாரி ட்ரை பண்ணனு அப்டி இல்ல அப்டி இல்லன்னா மொத்த டோட்டலாவே என்ன பண்னணு ஆயில் ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணணு ஸ்ரே நம்ம வந்து இப்போல்லா சொல்றாங்களா அவன்ல வச்சருது அதெல்லா வித்அவுட் ஆயில் தானே அந்த அவன்ல வச்சு பண்ணி சாப்புன்ணு அந்த மாரி எடுத்துக்கிட்டனாகூட பிரச்சன ஆனா நீ புரோட்டீன் அதிகமா எடுக்க போம் போது ஆ மத்தது கொஞ்ச கம்மி பண்ணிகிடணு எல்லாமே எப்புடின்னா ஈவனா இருக்கிற மாரியே நீங்க பாத்துகிட்டிங்கன்னா தா உங்களோட ஹெல்த்து நல்லாருக்கு இப்புடி ம் இப்புடி பிட் என்ன சொல்ர வெய்ட் லா வெய்ட்டு ஏறாது அதே ச த்தமொதல இள்ளோ எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணுனா தண்ணி கம்பல்சரி குடிக்கணு உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏத்த பா ஏத்த மாதிரி தண்ணி வந்து நெறைய எடுத்துக்கோங்க சரிங்களா
கண்டிப்பா அதாவது எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து இந்த தண்ணீன்ரது தா சிஸ் என்ட சொல்றாங்க எங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க ஏ வயசு ஏறும்போது ஏறும் போது நமக்கு அந்த சுருக்கோன்றது வரு சிஸ்டர் சோ வரும்போது நம்ம இந்த தண்ணின்றது அதிகமா எடுத்துக்கணு தண்ணின்றத விட இந்த அ கேரளாலால்லா யூஸ் பண்ணுவாங்களாமே அதிமதுரமா என்ன சிஸ்டர் அது பேரு
அதிமதுரம் இல்ல அது பேரு ஒரு செம்மர பட்ட
செம்மரப்பட்டைங்களா அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அது போட்டு அது தண்ணியில போட்டு அதுதா கேரளாலே ஃபுல்லா பாத்தீங்கனா அதுதா வந் து‌ இந்த டே‌ புல்லா குடிக்கிற தண்ணியா யூஸ் பண்ணுவாங்களா அது குடிக்கிறது வந்து ம் சொல்லுங்க
எங்க ஊர்லல்லா அது கெடைக்கு ப்ரோ அப்டின்னா அதுல பட்ட மட்டும் தனியா இருக்கு ஆனா பட்ட மொட்டும் போட்டது வாங்க மாட்டேனா எல்லாமே அதுல வந்து நெறைய மூலிகையோட மூலிகை ப போ பொடின்னு சொல்ப்பாங்க அது எப்புடின்னா பவுடர் பதத்துல இருக்காது கொஞ்ச பர பர பரன்னு இருக்கு
ம்
மாசத்துக்கு எத்து போட்டாலே போதும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரு லாக்டவுன் பீரியட் புல்லா அதுதா ஏங் கேக்கிறீங்க
அது யூனியி பூஸ்டா இருக்குமா சிஸ்டர்
ஆ என்னது
இம்முனிட்டி பூஸ்டரா இருக்குங்களானு கேட்ட
இம்யூனிட்டி பூஸ்டர் மாரிலா இருக்காது தண்ணி நார்மல் வாட்டர் மாரி தா இருக்கு கொஞ்சோ அது என்ன சொல்ல டேஸ்ட் லைட்டா மாறு
ஆ ஆ
ஆமா எது என்ன சொல்றாங்கன்னா அத குடிச்சா வந்து ள பிளட் ப்யூரிஃபை ஆகு அப்டின்னாங்க நமக்கு ப்ளட் பியூரிஃபை ஆவனாலே நம்ம உடம்புல உள்ளத என்ன சொல்றது நோய்கள் காய்ச்சல் சளி இது எல்லாமே இருக்காது இது எல்லாமே இல்லாதால நம்ம உடம்பு நம்ம நார்மல தானே இருப்போ
கண்டிப்பா
கழிவுக அந்த பியூரிஃபை ஆகுமோது அந்த வேஸ்டேஜ் எல்லா வெளில போகும் போதே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகிரு
கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா இது வந்துட்டு ஆ கண்டிப்பா அது வந்து எப்டி சிஸ் எங்க எங்க ஷோரூம்ல கெடைக்குங்ளா அதாவ்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி
ஆ எங்க சைலலா ஆன்லைன் சூப்பர் மார்ட்ல கெடைக்குது
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பா நான் ட்ரை பண்றே இல்ல சிஸ்டர் ரொம்ப நாளா வந்து நான் அத ட்ரை பண்ணணு அப்டின் நெனச்சிட்ருக்கே அது பேரு எனக்கூட சரியா தெரில
செம்மரப்பட்டந்தா சொல்லுவாங்க நீங்க வந்து அது என்ன சொல்லுங்க அ அது வந்து இப்போ சுத்திகரிக்கப்பட்டு அது என்ன சொல்லுவாங்க அ ஆ இரு மூலிகை குடிநீர்ன்னு போட்டாலே வந்துரு மூலிகை குடிநீர் பவ்ட்ருன் போட்டாலே வந்துரு ப்ரோ
ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பா அத நான் ட்ரை பண்ணி பாக்றே சிஸ்டர் டைம் ஆய்ச்சு சிஸ்டர் நமக்
ஆ ஓகே ப்ரோ பாய்
ஆ தேங்க் யூ